ஹலோ வணக்கம் தோழா
ஆ வணக்கம் வணக்கம் கேக்குதுங்ளா ஹலோ ஹலோ கேக்குதுங்ளா ஹலோ ஹலோ கே ஹலோ
ஹலோ நா பேசு கேக்குதா தோழா
ஆ இப்ப கேக்குது அ இதுக்கு முன்னாடி சரியா கேக்கல
ஓகே தோழா என்ன பண்றீங்க
சும்மா ஒரு ரெஸ்யூம் ஃப்ரெண்டுது கொஞ்சொ எடிட் பண்ணிட்டு இருக்கோ அதா வேற ஒண்ணூ பெருசா ஒண்ணூ பண்ல நீங்க
ம் ஹூ நா வந்து நாளை காலேஜ் ரீ ஓப்பன் சோ வந்து எல்லா ரெடி பண்ணிட்டு இருக்கே சாப்ட்டாச்சா தோழா
ஆ சாப்பிட்டாச்சுங்க இப்ப காலேஜ் இப்ப காலேஜுன்னா இப்ப செமஸ்டர் லீவுங்ளா உங்ளுக்கு
ஆமா தோழா மே இருவத்ரெண்டு லீவ் விட்டாங்க மறுபடியு ரீ ஓப்பன் பண் றாங்க நாளைக்கி
ஓ ஹோ ஓகே ஓகே ஓகே ஓகே சோ நீங்க என்ன கோர்ஸ் எடுத்த சொன்னீங்க
நா வந்து அக்கௌண்ட்ஸ் எடுத்திருக்கே காமர்ஸ்
ஓகே ஓகே ஓகே ம் இப்ப இப்ப நீங்க செகண்ட் இயரா ஃபர்ஸ்ட் இயரா நீங்க
ம் ஃபஸ்ட் இயர் முடிஞ்சி செகண்ட் இயர் போறோ
அ ஓகே ஓகே என்னுடைய பாப்பாவூ அதே இதுதா நெனைக்கிறே ஆனா அக்கௌண்டஸில நெனக்கிறே கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு நெனைக்கிறே சித்தி பொண்ணு ஒன்னு
ஓ
ஓகே இப்போ இந்த சண்டே இன்னிக்கி சண்டே எப்டி போச்சூ உங்களுக்கு
சண்டே வந்து நல்லா போச்சுன்னு சொல்லதா ஆசை பட் சொல்ல முடியாது எதோ ஒன் அத் போரிங் தா ஃபுல்லா மார்னிங்லேருந்து போரிங் தா
அப்டிங்களா உங்களுக்கு பன்னெண்டு மணிக்கு தா எந்துருச்சிங்களா சூப்பருங்க
பன்னெண்டு மணிக்கு எழுந்துச்சே எச்சிட்டு சாப்ட்டுட்டு திரும்ப வந்து அப்படியே உட்காந்டு சும்ம தா இருக்கே டி வி இல்ல போரிங்
மார்னிங் பன்னெண்டுன்னா என்னன்ன தெர்ல நடு ராத்திரி ராது பன்னெண்டா இல்ல மதியோ பன்னெண்டா
ஆ மதியோ பண்ணெண்டு
அது பன்னெண்டு பி எம் அது கா ஆ அது காலைன்னு சொல்லக்கூடாது இல்லயா ம்
என்ன பொறுத்த வரைக்கூ அதான காலை
ஓகே காலேஜ் போவ்ம் போது அப்ப எப்டி எழுந்திருப்பீங்க எத்தன மணிக்கு அதுக்கு இது
ம் இதுக்கு முன்னாடி இருந்த வீட்ல வந்து எட்றரைக்கு எந்திப்பே ட்டு ஒன்பது மணிக்கெல்லா ரெடி ஆயி பஸ் ஸ்டாப் போயிருவே
இப்ப இருக்க வீட் நா வந்து கொஞ்சோ கஷ்டோ நேரத்தோடு எந்திக்கணூ
ஓ ஹோ ஓகே ஓகே ஓகே இப்ப இப்ப நீங்க காலேஜு உங்களுக்கு எத்தன மணிலந்து கால ஓகே காலேஜிர்க்கு உங்களுக்கு ஆஃப் டே காலேஜா ஃபுல் டே காலேஜா உங்களுக்கு
ஃபுல் டே தா எப்போவுமே சேம் இதா பத்து மணிலர்ந்து மூணு நாப்பத்தஞ்சு வர்க்கி
ஓகே ஓகே ஓகே ஓகே ஆம் இப்ப நீங்க போரா போச்சு நீங்க அப்பொ உங்களுக்கு பெஸ்ட்டு டேனா அது எப்டி போணுனு நீங்க ஆசப்பட்றீங்க
பெஸ்ட்டு டேன்னா லைக் எப்டி சொல்ல கசின்ஸ் இருக்கணு இல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா போரிங்கா இருக்காது அப்ற டிவி இருந்தா போரிங் இரு கது
ம் ம்ம் ஓகே அது நீங்க எ எப்பயுமே அது மாரி இருக்காது தான
உம் எப்பவுமே இருக்காதுன்னு சொல்ல முடியாது டிவி இருந்தா எனக்கு கொஞ்ச டைம் போகு பட் வேற வீடு ஷிப்ட் ஆனனால எங்களுக்கு வீட்லர்ந்து டிவி எடுத்துட்டு வர முடியாது இப்போதக்கி எடுத்துட்டு வர்ணு ப்ப எப்டி இருக்கு
இப்பதா டிவி எல்லா அவுடேட்டட் பேஷன் ஆயிடுச்சு இப்ப எல்லாரு யாருமே டிவி எல்லா பாக்றதில்ல எல்லா வயசான பிசிங்க மட்டுந்தா சீரியஸா நாடகந் தா இப்ப அதிகமா பாக்குறாங்க நாடகம் நியூஸ் தா பாக்குறாங்க எல்லாமே மொபைல் தான்எல்லா ஆய்டுச்சு எல்லாரு மொபை லதான யூஸ் பண்றாங்க எல்லாருமே இப்பல்லா
நா வந்து கார்ட்டூன் பாப்பே அதுக்கு எனக்கு டிவி தா வேணு
ம் இன்னும்மா கார்ட்டூன்லா பாத்துட்ருக்கீங்க
ஆ டெய்லி பாப்பே பாேன் எனக்கு இப்ப வந்து போன்ல கார்டூன் பாத்துட்ருக்கே
ஓகே உங்களுக்கு ஃபேவரட் கார்டூன் இப்ப என்ன பாத்துட்டு இருக்கீங்க
சின் சேன் தென் டோரேமான் சோட்டா பீன் எல்லாமே ஃபேவ்ரெட் தா
ஓ ஓகே ஓகே நானு பாத்தனெ ஒரு டென்து அது வரைக்கு பாத்துட்ருந்த டுவெல்த் வரைக்கு நல்லா இருந்த மாரி இருந்தது அதுக்கப்புறம் ஒரு மாரி போர் அடிச்சு போச்சு அது உங்களுக்கு கொஞ்ச லேட்டா தா போர் அடிக்கு நெனக்கிறே
எனக்கு போரே அடிக்காது அது இருந்தாதா நா இருப்பே எங்க வீட்ல எனக்காக தா டிவி ரீசார்ஜ் பண்ணுவாங்க லைக் கார்ட்டூன் சேனல்ஸ்
ஓகே ஓகே ஓகே ஓகே இல்ல எனக்கு அப்டி தா தோணுச்சு நாங்களு சின்ன வயசில அப்டி தா சொல்லிட்ருந்தோ ஆ இது இந்த ஜாக்கி சான் இந்த கார்ட்டூன் சேனல்லா விடவே மாட்டோ அது எவ்ளோ நாள் ஆனாலு பாத்துட்டுர்ப்போ அப்டித்தா சொன்னா ஆனா ஒரு வயசு வந்த பிறகு அதுல பெருசா ஒண்ணும் அப்போ அப்படிங்க உங்களுக்கு அந்த ஸ்டேஜ் வரு இன்னு கொஞ்ச நாள் போனா இப்போ நீங்க இன்னு சின்ன பிள்ளையாவ இருக்கீங்க வேறு ஒன்னு இல்ல அதனால அப்டி தெரியுது உங்களுக்கு
ம் இப்ப காலேஜ் போன கூட போன் யூஸ் பண்ண கூடாது எங்க காலேஜ்க்கெல்லா நாட் அலோவுட் தா பட் நாங்க என்ன பண்ணுவோ தெரியுமா மேமுக்கே தெரியாம போன் கொண்டு போயி ட்டு ஆ ஆ போன் கொண்டு போயிட்டு அங்க போய் இருந்து பேக்குகுள்ள வச்சு பாக்குறது பேகுக்குள்ள வச்சு பாக்றது தென் வேற எப்டி பாப்போ ஆ மேம் இல்லனா டெஸ்க்குக்குள்ள வச்சு பாக்றது இதெல்லா பண்ணிட்ருப்போ
ரைடட்லா வர மாட்டாங்ளா உங்க காலேஜ்ல
ரைடுல்லா வரமாட்டாங்க லைக் நா எங் நா எங்க இது வரக்கி நாங்க படிக்கிற காலேஜ்ல ஃபஸ்ட் இயர் பிகாம் சொன்னா ஒரு கிளாஸ்தா ஆனா லைக் இது வந்து ரொம்ப வருஷமா இருக்க காலேஜ்தா ஒரு சின்ன கிளாஸ்லதா எத்தன பேர் இருந்தாலு இருப்பாங்ளா பட் நாங்க போன நாங்க நாங்க ஃபர்ஸ்ட் இயர் பேட்ச் வரும்போது என்ன பண்ணோன்னா டிர்ன் இது கரஸ்பாண்டட் வந்து எங்கள்ட்ட கேட்டாங்க கிளாஸ் ஓகேவா கே க்கும் போது லைக் எங்க கேங் மட்டும் நான் இருக்கிற நாங்க ஒரு ஆறு பேர் இருக்கோம் அவருட்ட ஏதோ பக்கத்து வீட்டு உங்கள மாரி சார் எங்களுக்கு கிளாஸ் பிடிக்கல பெஞ்சு செட் ஆகல டெஸ்க் நல்லா இல்ல கிளாஸ் நல்லா இல்ல எடம் நல்லா இல்ல எல்லா ஏதோ பக்கத்து வீட்டங்களுட்ட சொல்ற மாரி சொல்லிட்டோ அவரு வந்து என்ன பண்ணிட்டாரு உடனே சேரி உங்களு கிளாஸ் மாத்தி தாரோனு சொல்லிட்டு எங்க டிபார்ட்மெண்டட் விட்டு பின்னாடி லைக் காலேஜ்க்கு பேக் சைட் வரும் பக்கம் வரும் அங்க கொண்டு உக்கார வச்சி டாங்க சோ மேம்லாம் வர்றதுக்கு ரெண்டு நாள் ஆயிரும் நடந்து வர்றதுக்கே
ஓ ம் அது எப்டியும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வர்றதுக்கு ஒரு ஃப்டி ஃபைவ் மினிட்ஸில ஒரு டென் மினிட்ஸ் பதிவே போயிடும்ல்ல
ஆ பிப்டீன் மினிட்ஸ் போயிரும்
ஓகே ஓகே ஓகே ஓகே
வந்து அது பிப்டின் மினிட்ஸ் அவங்க நடந்து வர்துக்கு வந்து கிளாஸ்ல வந்து அட்டெண்டன்ஸ் போடுறதுக்கு டென் மினிட்ஸ் ஆகும் அப்டியே கிளாஸ் போயிரு
ஓகே எக்ஸாம்லா எழுதி எத்தன அரியர் வெச்சருக்கீங்க
ஒரு வக அரியர்
அது எந்த சப்ஜெக்ட்
பிரின்சிபள் ஆஃப் மேனேஜ்மெண்ட்
மேனேஜ்மெண்ட்டா என்ன மறுபடி சொல்லுங்க
பிரின்சிபள் ஆஃப் மேனஜ்மெண்ட்
பிரின்சிபல் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஓகே ஓகே ஓகே ஓகே
லைக் அது வந்து அந்த டைம்ல வந்து எ க்ஸாம் அந்த எக்ஸாம் மீசிதான் பட் எனக்கு அந்த டைம்ல வந்து லைக் ஏதோ மைண்ட்ஸ் செரி கிடையாது வீட்ல ப்ராப்ளம் ஓடிட்டு இருதுனால அந்த இதுல அப்டி இருந்தேன் பட் வந்து இந்த ஒரு அரியர் விளக்கூடாதுன்னு சொல்லி அவ்ளோ எ எக்ஸாமே முப்பது பேப்பர் மேலே தான் எழுதிருக்கே உட்காந்து
ம் ஓ இப்போ வந்து நாங்களு அதா பண்ணுவோ என்னன்னா பேப்பர்ஸ் அதிகமா ஃபில் பண்ணா மார்க் ஒரு பேப்பருக்கு ஒரு பேஜக்கு ஒரு மார்க் அப்டின்னு கனெக்கு பண்ணி பாஸ் போட்டுருவாங்க அந்த ஸ்ட்ராட்டஜி இது
ஆமா அதுக்குதா இருந்து எழுதுறது முப்பது பேஜூ கை வலிக்கு வேறு வலியே இல்ல நாப்பது பேபர் இல்ல முப்பது பேர் முடிச்சுட்டு தா வருவே
எந்த யூனிவர்சிட்டி நீங்க
மன்னேன்மணியம்
மனோன்மணியம் சுந்தரமாயி
ம்
ஓகே நீங்க அந்த யூனிவர்சிட்டி அஃபிலட்டியடரா இல்ல நீங்க யூனிவர்சிட்டிலயே படிக்கிறீங்களா
இல்ல இல்ல அவதுக்கு கீழே ஆப்ளிகேட்டட் அதுல தான்
ஓகே மனோன்மணியம் சுந்தரனா எங்கே அது திருச்சியில் இருக்கா இல்ல என்ன ஊரில் இருக்கு
மன்னோன்மணியம் யூனிவர்சிட்டி வந்து திருநெல்வேலி மெய் யுனிவர்சிட்டி திருநெல்வேலி லைக் அதோடது வந்து மோஸ்ட்லி கன்னியாமாரி இருக்கும் திருநெல்வேலி இருக்கு
ஓகே ஓகே ஓகே ஓகே இப்ப ரீசெண்ட்டா இக எங்கயாவது மூவிஸ் எதாவது பாரத்தீங்களா இப்ப ரீசன்ட்டா எதாவது
ரீசென்டா என்ன மூவிஸ் பாத்தோனா நா வந்து ரீசென்டா என்ன மூவி பாத்த ஆ பால டூ தா பாத்த
வாழடூ ஓகே ஓகே ம் ஃப்ரெண்ட்ஸ் கூட சொல்லிட்டு இருந்தாங்க ம் ஆனா ஒன்னு பாக்கல அத
செம்ம பட லைக் அதுக் ஃபன்னியா இரு ஹாஃப் ஸ்க்ரீன் வந்து லைக் ஃபன்னா போயிட்டு இருக்கு தென் லாஸ்ட் ஹாஃப் ஸ்க்ரீன் நம்மளே கொஞ்ச கஷ்டப்படுத்துற மாரி சீன்ஸ் வந்துரு
ம்ம்ம் ஓகே
லைக் ஃப்ரெண்ட்ஸ் தா ஃப்ரெண்ட்ஸுனு சொல்லப்போனா சண்ட போட்டுட்டு இருந்தவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆகி அதுக்கப்புறோ அவங்க வந்து படிக் இருக்கறதுக்காக நாலு பேர் இருப்பாங்க நாலு பேருமே நல்லா படிப்பாங்க ஒருத்த மட்டு ஃபெயில் ஆய்ருவா அப்ற அந்த மூணு பேர் வந்து யூ கே போய் படிக்கப்போவா ரெண்டு பேர் யூ கே படிக்க போவாங்க ஒருத்த வந்து ஃபாரின்ல ஒர்க் பண்ட்டே படிக்க போய்ருவா அண்ண கூட தென் வந்து இவ அரியர் ஃபெயிலானவ இங்கயே இருப்பா ஊர்ல இருப் ப்பா எல்லாத்தையு எல்லா ஃபேமிலிட்டயு பேசிட்டு இருப்பா பட் வந்து ரெண்டு பேர் கஷ்டப்பட்டு படிப்பாங்க ஒருத்தனுக்கு அப்பா எறந்துருவாங்க அங்கயே அவ அங்க இருக்கும் போது இங்க எறந்துருவாங்க சோ இதெல்லா இருக்கும்போது கஷ்டமா இருக்கு அந்த சீன்
நானு இன்னைக்கு ஒரு மூவி பாத்தே டுவென்டி நையன் ஒரு மூவி தெரியுங்களா
தெர்ல கேள்வி பட்டுருக்கே டூவென்டி நைன்
இப்ப ரீசெண்ட்டா கொஞ்சோ என்னென்னா கொஞ்சோ வைரல் ஆகுது அந்த ஷார்ட்ஸு அந்த இன்ஸ்டாகிராம்ல ம் அந்த கிளிப்ஸு அதெல்லா கொஞ்ச வைரல் ஆகுது மூவி நேமே டுவெண்ட்டி நைன் தா
ஆ இனி தா பாக்கணு நறையபேர்ட்ட கேள்விப்பட்ட டுவென்டி நைன் அப்டின்னு சொல்லி மூவி
ம் அது எப்டின்னா அந்த மூவி என்னென்னா பாத்தீங்கன்னா ஃபுல்லா ரொமண்டிக் லவ் அந்த மாரி போவோ ஆனா ஃபைனல சொல்லவர மெசேஜ் என்ன அப்டின்னு பாத்தீன்னா இப்போ ஒரு கோல்லு எப்டி இண்டீஜுவலுக்கு வந்து ஒரு கோல் இருக்கணு அந்த கோல் தா லைஃப்பு அப்டின்ற மாரி ஒரு முடி ச்சிருப்பாங்க அந்த கோல்ல எதுக்கா எதுக்காகவு வந்து நம்ம வந்து அத டிஸ்ட்ராக்ட் ஆகாம இப்ப எல்லாருக்குமே இருக்கு சின்ன வயசுலருந்தே ஒரு கோல் இருக்கு எல்லாருக்குமே ஆனா வேறு காரணங்களுக்காக நம்ம டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு போய்டுவோ இப்ப நெறைய பேர் அப்டித்தான இப்ப வந்து லவ்ன்னு சொல்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஆனா அவங்க அதன அவங்களுடைய கோல் அப்டி டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டு போய்டு இல்லையா அ அந்த மாதிரி இல்லாம எப்டி நம்ம லைஃப்ல வந்து எவ்ரி இண்டிஜுவலுக்கு ஒரு கோல் இருக்கணு அது அது கண்டிப் அப்போ அத வந்து எதுக்கு டிஸ்டாக் ஆ ஆய்டக்கூடாது அப்டின்ற மாரி ஒரு மெஸேஜோட முடியு அந்த படோ
ம் ஓகே தோழா நமக்கு குடுக்கப்பட்ட நேரம் முடிவடைந்தது நன்றி வணக்கம்
நன்றி வணக்கம்